ம் கேக்குது
சொல்லுங்க? என்ன பண்றீங்க? சப் ஆ நா சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
நா இன்னோ சாப்ல்ல இதுக்கு மேல் தா சாப்புன்னு
ஓ எ டைம் ஆய்ட்ருக்கே
ம் ஆமா அப்பா வருவாரு அப்பா வந்தோனே அப்டி சாப்ட்ற வேண்டியதா நீங்க சாப்டீங்ளா என்ன சாப்ட்டீங்க
எங்க வீட்ல வந்து கரு ஏம் கீர கீர பருப்பு சாம்பாரு வாழ வாழ வ ஏ வாழல் வாழ
ஆ முட்டக்கோசா
வாழ வாழ
வாழக்கா பொரியலா
ஆ வாழக்கா பொரியல் இல்லல்ல வாழக்கா பொரியல்
ஓ அப்டியா
ஆம்
ஒங்க இப்போ பரோட்டா வீட்ல வந்து பரோட்டா செய்வாங்கனு நெனக்கிறே
ஓ அப்டியா நைட்ல டே நாஸ்டா மாரிதா சாப்றதா
ஆமா ஆ எப் வார்த்துக்கு ஒரு மூனு வாட்டி அந்த மாரி சாப் அந்த மாரி சாப்பிடுவோ மத்த டைம்லா சாப்பாடுதா சாப்புறது
ஓ அப்டியா ஆமா ந ஆனா நைட்ல சாப்பாடு சாப்ட்டாலே ஒரு ஏதோ மாதிரி இக்குது ஏதாச்சு இட்லி தோச ரோட்டி அந்த மாரி சாப்புனு தோணுது
ஆமா ஏனா அது சாப் பாட சாப்ட்டு இருந்தா போர் அடிக்குது அதுனால தா கொஞ்சோ டிஃப்ரெண்ட் டிரை பண்ணா நல்லா இருக்கு
இந்த ஹீட் ல சாப்பாடு நைட்ல சாப்டவே முடில
ஆமா ஆனா இந்த மாரி ஃப்ரைட் ரைஸு அந்த மார்னா சாப்புறதுக்கு நல்லா இருக்கு
ஆமா ஆ அதேதா ஆமா ஆமா
ம் நா நேத்து அப்டிதா ஃப்ரைட் ரைஸ் சாப்ட்டே நல்லா இருன்ச்சு
நானு சிக்கன் ரைஸ் ஆனா எனக்கு ரொம்ப புடிக்கு செரி இன்னிக்கி இன்னிக்கு சாய்ந்ரோ யோச்சே செரி அம்மா கிட்ட சொல்லி சிக்கன் ரைஸாச்சு இன்னைக்கு வாங்கி சாப்புலா நைட்டுன்னு அதுக்கப்றமா வந்து யோச்சே போன வீக்தா சாப்ட்டே அதுக் கு முன்ன வீக் கூட சாப்ட்டே
ம்
அப்றமா வயிறு வலி வருன்டு தா அப்றமா எங்க அம்மா வேற திட்டுவாங்க ச இப்பதானே சாப்ட்டோ ஆமா ஆம் போன வாரோ தா சாப்ட்டோ செரி நெக்ஸ்ட் வாரோ சாப்புலா ரெண்டு நாள் கழுச்சு இல்லன்னா அப்டின் சேரி விட்டே இப்ப தா வந்து வீட்ல வந்து சாப் எங்க எங்க அத்த வீட்டுக்கு போயிருந்தே சோ ஒரு வரபோது சாப்புலானு நெனச்சே அதுக்கப்றோ செரி வேணானு விட்டே எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு கோல்ட வேற ஆயிச்சிருந்துட்டு
ஓ
அதுனால விட்டுட் சேரி நெக்ஸ்ட் டைம் பாத்துக்லா அப்டினு விட்டு
ம் அப்டியா அவ்ளோதா விடுங்க என்னவோ சாப்ட்டாவ் செரி
அதா எனக்கு தோச நைட்ல தோச தா நா நெறய சாப்புடுவே ஏன்னா கோல்ட் ஆயிடுது எனக்கு அப்
ஏங்க தோச வந்து மந்தமா இருக்குமே அப்டியே தோசலா சட் ட்டாது நிக்ல உங்ளுக் செட் ஆயிட்ச்சா
இல்ல இல்ல இல்ல எனக்கு செட் ஆய்டு அதல்லா ஒன்னு இல்ல அத்னால் ந நைட்ல இந்து தோஸ் த்துதா நெற்ய ஊட்டி தாப்டுவே சாப்பாடு இந்தா கூட தோசென் தோஸ் ச மாவு இர்ந்தா நா தோச போட்டுப்பே தோச மாவு இல்ல மட்டுந்தா நா சாப்பாடு சாப்டுவே என்னன்ன தோச மாவு இந்தா நா தோச
ஆ ஒரு சில பேன் வந்து சாப்பாடுக்கு வந்து மாகா தொட்டு சாப்புடுவாங்க இன்னிப்புமாங்க வர்துல்ல அத தொட்டு சாப்புவாங்க ஆ நா அந்த மாரி இல்ல நா வந்து மாங்கா சா தொட்டு சாப்டவே மாட்டே ஆனா ஃபைனலா வந்நு சாப்ட்ருவே சாப்பாடெல்லா சாப்ட்டு முடிச்சி அந்தமாரில்லா சாப்டுவே தர ஆமா கடசிதா சாப்டுவே அஃப் ஆந்து ஆ
நீங்க சொல்லு சொல்லுங்க
அதா நா வந்து அந்துவ் காரமா இருக்குதா திடீனு ஒரு புள்ளி பாப் போட்டா ஒ இனிப்பு போட்டா ஒ ஒர் மாரியா இருக்குது சாப்ட எறங் மாட்டேங்குது எனக்கு அத் செட் ஆகல ஆமா அத்னால்தா நா என்ன பண்றதுனுகா கட் பண்ணி எடுத்துன் வந்து பக்கத்துல வச்சிப் பே அப்றமா சாப்ட்டு முட்ச்சிரே சாப்ட்டு முட்ச்சி எல்லான்க் கடைசில வந்து மாங்கா சாப்டுவே ஆனா இன்னிக்கு மாங்கனா ரொம்ப பிடிக்கு ஒர் நாளிக்கி ரெண்டு இல்னா மூணுக்கூட நா குட்த்தா கூட சாப்ட்டுர்ரே அந்த வயற் வலி அத பாக்னு யோசிக்வே மாட்ட நானு நாவ்வ சாப்புட்ருவே
சாப்ட்டா வயிறு வராது வராது மாங்கா அது பச்சயா சாப்படும் போதுதா அப்படியா ஸ்வீட் வந்து தெரியாது பட்டு பச்சையா சாப்ட்டனா அது உவு ஹீட்டு உ ஆமா நா வந்து ஒரு வாய் சாப்ட்டா
ம்
ஆ நா வந்து ஒரு வாய் சாப்பாடு சாப்ட்டன்னா ஒரு வாய் மாங்கா கடிப்பே அது ஸ்வீட்டு காரவுன் டேஷ்ட்டா நல்லதா இருக்கு எனக் தென்தி அது வந்து மாங்காப் கொட்ட மட்டு வந்து இப்போ மாங்கா மூண்சை மூணு முதல்ல ஒண்ணு கொட்ட ஒண்ணு இன்னொன்னு ஒன்னு மூண் பீஸ் வேரல்லே ஆனா முதல்ல இந்து ரெண்டு பீஸ் சாப்ட்டுட்டு லாஸ் ஸ்லந்து கொட்ட சாப்டுவே இப்ப நீங்க எப்படி சாப்பாடு சாப்ட்டுட்டு நீங்க மாங்கா சாப்ட்டீங்ளோ நா வந்து முதல்ல வந்து அதெல்லா சாப்ட்டுட்டு சாப்பாடல்லா சாப்ட்டு லாஸ்ட்ல தா கொட்ட வந்து சாப்புடுவே
ம்ஹும்
ஓர் கொட்டைய்ல ஒட்டிர்க்குல்ல மாங்கா அது அன் வந்து லாஸ்ட்ல சாப்ட்டுட்டு அவ்ளதாவ் கை வாஷ் பண்ணிட்டு ஏந்திருவே அவ்ளோதா ஒன்னு தா சாப்புடுவே இப்போ கால ஒன்னு சாப்ட்டேனா அ மத்யானோ ஒன்னு சாப்ட்டேன்னா நைட் ஒன்னு அவ்ளதா அதுமேல சாப்ட மாட்டே நடுலலா சாப்பட மாட்டே நென்னு எங்க அம்மா இவெ கொடுக்க மாட்டாங்க வேணா சாப்படும்போது மட்டு சாப்படு அப்படின் சொல்லுவாங்க
நா வந்து எப்டினாக்கா எங்கம்மா திட்டுவாங்க அப்போதிக் நா அந்து ஒர மாங்கா ஃபினிஷ் பந்டு இன்னொர் மாங்கா எடுத்து கழுவி நானே வே கருப்பண்ணி சாப்டுவேன் திட்டுவாங்க ஆனா நா கேக்குற்துல்ல ம் ஹு
சின்னமாங்கா புடிக்குமா அதோ பச்யா வந்து அந்தர்ஸ் உம் உள்ள வந்து ஸ்வீட்டா இர்க்குமா அந்த மாதி பிடிக்குமா இல்லே எல்லோ எல்லோவா இர்க்குமா அந்த மாரி பிடிக்குமா
எனக்கு எப்டின்னாக்கா எப்டி இர்ந்தாலு பரால்ல ஆனா இனிப்பா இருக்கணு எனக் ஃபஸ்ட்டு அந்தா ஆ அந்த மாரி பாத்தா எனக்கு பெருசு ஆமாங்க புடிக்கு
அப்டியா சேரி எனக்கு வந்து எனக்கு தண்டு தா புடிக்கு எனக்கு பெரு சு வந்து கொஞ்சோ இனிப்பு கம்மியா இருக்கு அது சின்னதா கு வந்து ரொம்ப இனிப்பா இருக்கு அது க்ரீன் கலர்ல வெளிய வந்து உள்ள வந்து எல்லோ கலர் இருக்கிறது குட்டி குட்டியா இருக்கு அது ரொம்ப புடிக்கு அப்பா போனா மாமா மாங்க கூட விப்பாங்க அந்த சீசன்ல இந்து நா நெறைய சாப்டுவ அப்டியே குட்டி குட்டியா குட்டி குட்டியா தேரிவ எங்க அப்பா திட்டுவாங்க நா பெரிய பெரிசா தார நீ என்ன குட்டி குட்டியா எடுக்கற என்ன சொல்ல அது குட்டி குட்டில தா அது ரொம்ப ஸ்வீட்டாக்கு ஏனா ஒன்னு ஒரு சில வந்து குட்டிலே பழ் பழ் இது ஆய்டு பழமா ஆய்டு பழமா ஆய்டு அது சுன்ன டேஸ்ட்டா இருக்கு அது அதனால தா அது எனக்கு புடிக்கு அப்டின்னு சொன்ன எங்க அப்பா திட்டுவாரு நீ பெருசே சாப்புட என்ன ஆக போது பெருச சாப்புடு சின்னதெல்லா விடு நீ பெருச சாப்புடு அப்டின்னு சொல்லுவாரு இல்ல எனக் சின்னதா வேணுனு நா சின்னத ஏடுத்து சாப்டுவ சின்ன அதாது சின்னத சாப்ட்ட சின்ன வயசுலேதா அது சின்னது சாப்ட்ட அந்த ரெண் ரெண்டு சாப்பிடுவ என்னா சின்ன சாப்பிடுறான் இங்க ரெண்டு வேறும்தா பண்ணுவ இப்பல்லா ஒடே சாப்பறதுக்குள்ளே நைட்டு ஒண்ணு மதியானோ ஒண்ணு சாப்டோன நைட்டு ஒண்ணு அவ்வளோதா
ம் நா எங்க வீட்ல வந்து மரச்சு வச்சிறாங்க
ஆ
எங்க வீட்ல வந்து மாங்கா எல்லா நா சாப்ட்டு நா பாத்தாலே எடுத்து சாப்டுருவ நைட்டு பகல்லா பாக்க மாட்ட சாப்ட்டன்னு சொல்லி எங்க வீட்டு்ல வந்து மரச்சு வச்சுருறாங்க எங்க அம்மா
ம்
இங்க ஏதாவது இதுக்குள்ள போட்டு ஒரு மறச்சிருவாங்க இல்லன்னா கவர்ல போட்டு மறச்சி வச்சிருவாங்க ஆ நா கண்டுபுடிச்சிருவ நா வந்துன மாங்கா ஸ்மல அடிக்கு எனக்கு அது வந்து ஏன்னு தெர்ல ஆனா எனக்கு தண்ணி அடிக்கு மா மாங்கா ஸ்மல்னா ரொம்பா புடிக்கு அது தண்ணியா அடிக்கு வந்து மாங்கா வச்சிருகீங்ளா இல்லையே இல்ல எனக்கு ஸ்மெல்லு வருதுேன் சொல்லி தேடுவ தேடனா ஹாஃப் அன் அவர் தேடுவ கெடைக்காது அப்புறமா அவங்களே வந்து சொல்லிருவாங்க இருக்குது ஆனா ஒண்ணே ஒண்ணு தா தருவ ஒண்ணே ஒண்ணு சாப்ட்டு நீ முடிச்சிட்னு என்னனாலு கேக்க கூடாது ம் சொல்ல சேரி குடுன்னு சொல்லி நா எடுக்கிறப்போ நா மறஞ்சி பாப்பே எங்க வச்சிருக்காங்கன் சொல்லி அதுல எடுத்துட்டு சாப்ட்டுருவ அவுங்க குடுப்பாங்க வாங்கி சாப்டுறுவ அதுக்கு மறுநாள் வந்து நாணே போய் எடுத்து சாப்டுவ நீ எப்ப பாத்த நா எடுத்து குடுத்தது உனக்கு எப்டி தெரியு இங்க மாங்கா மாங்கா இருக்குன் சொல்லி அந்த மாரி இது பண்ணுவாங்க
ஆ அப்படியா சேரி
ம்
ஏதோ ஒன்னு அதுவு மி மாங்கா சீசன்ல மட்டு தா அது சாப்ட முடியுமே ஆக்சுலா மாங் சீசன் போய்ச்சின்னா சாப்டவே முடியாது
அவ்ள தா மாங்கா சீசன் இருக்கற வரைக்கு தா
ஆமா நாம வேணுன் சொன்னா கூட கெடைக்காது
ம் ஆமா
அதுவா கெடச்சாதா சாப்ட முடியு சோ அதுவா கெடைக்கும் போதே நம்ம வந்து ருசி பாத்துர்ணு
ஆ ஆமா ஆமா
இது மட்டு இல்ல எல்லாமே அப்டிதா தர்பூஸ் கூட நாது சீசன்ல மட்டு தா சாப்ட முடியு ஆ அதே மாரி எல்லா பழமு
எல்லா ஆனா எல்லா பழமு சாப்ட்லா நல்லா இருக்கு
அதா ஹெல்தி ஒடம்புக்கு நல்லது கூட நம்மளுக்கு சாப்பறது கூட அது உணவா ஒண்ணு இருக்குது
ஆமா
இந்த வேற மாதிரி பீஸா பர்கரு
ம் ம்
சிக்கனு சிக்கன் ரைஸ் கூட தா சொல்லுவே அதெல்லா சாப்ட்றது கூட இந்த மாரி எல்லா சாப்புன்னா இன்னு நல்லதா
ஆமா அது ஒடம்புக்கு நல்லது இது அதுனா ஹீட்டு ஒடம்பு செட் ஆவாது
ம்
ஒடம்பு சீக்கிரமா கெட்டு போய்டு
ஆமா பட் அது ஒ ரு டைம் சாப்ட்டா இன்னொன்னு டைம் சாப்ட்ணு சாப்டணுனு தோணு அது
ஆமா அந்த மாரிதா கொஞ்சோ இனிப் புல்ல ஓவரா கூட இனிப்பு இருக்காது நார்மலா கூட இருக்காது நல்லா இருக்கு
ம் ம் இல்ல இது சிக்கன் ரைஸ்சு பர்கர் கூட தா ஒரு டைம் சாப்ட்டா திரும்ப சாப்ட்ணுனு தோணுது
ஆமா ஆமா ஆமா
ஆனா ந நம்பரு ஆனா இதுவ நீங்க மாங்க ஏதாச்சு சாப்டுங்க அது திரும்ப சாப்ட்டா திரும்ப சாப்டலான்னு தோணு இது நீங்க சிக் கன் ரைஸ் பர்கர்ல்லா சாப்ட்டா இப்ப சாப்ட்டா இது ஹீட் ஆயிடுச்சே இது ஹீட் ஆயிடு எனக்கு வயிறு வலிக்கு இப்பதான சாப்ட்டோ இன்னு ஒரு வீக் ரெண்டு வீக் போகட்டு அப்டின்னு தோணு ஆனா இது நீங்க க கனிகள் எல்லா சாப்புடுங்க இன் சாப்ட்ட சாப்ட்ட இன்னு சாப்டதா தோணு
ஆமா
நீங்க ஒரே டைம்ல ஒரு மூண் நாலு மாங்கா சாப்பலா ஆனா நீங்க பர்கர் ஒரே டைம்ல மூண் நாலு சாப்ட முடியுமா அது நம்மளுக்கு மூஞ்லே அடைச்ச மாரி ஆயிடு ஒரு ஒண்ணு தா சாப்ட முடியு இல்லன்னா ரெண்டு அவ்ளோதா
இப்டிதா அந்த லிம்ரான்னு ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருக்கு அங்க போய் சாப்ட்டோ போனாவாட்டி இது எப்டினாக்கா சிக்கன் வந்து நல்லா அந்த மாவுல முக்கி இது பண்ட்டாங்க போல தெரியிது
ம்
வறுத்து கொடுத்தாங்க ஆனா ஓவர் ஃப்ரை அது ரொம்ப அப்டிய ஒரு கருப் பு கூட இல்லாம ப்ரவுன் கூட இல்லாம நடுல வந்துச்சு ஆனா பர் பர்கர்னாக்கா அங்கயே நல்லா இருக்கறதே இங்க
ம்
அங்கேதா போய் நாங்க ட்ரை பண்ணோ ட்ரை பண்ணா நல்லாவே இல்ல கொஞ்ச கூட நல்லா இல்லே இதுக்கு மேல இந்த ஹோட்டலுக்கே வரக்கூடாது சொல்லி இன்னொரு ஹோட்டல்க்கு போவோ அது இங்க முன்னாடி அங்கேயு சேம் ப்ரைஸ்தா அங்கேயு நல்லா இருக்கு
பழ கூட இனிப் பா கொஞ்ச இல்லன்னா கூட அத சாப்ட முடியு ஏன்னா கொஞ்ச இனிப்பா இல்லனா கூட நம்ம சாப்ட நம்மள சாப்ட்ட முடியு ஆனா இதுவே நீங்க பேர்கர் ஏதாச்சு ஒன்னு நல்லா இருந்தன்னா நெக்ஸ்ட் டைம் அத சாப்ட்றதுக்கே தோணாது மனசு அது நல்லாவே இரு ஒரு டைம் தாட் அது வந்துச்சுன்னா அது சாப்டவே முடியாது
ஆமா ஆமா
இது நல்லா இல்லடே இது சாப்ட கூடாது சாப்ட கூடாதுன்னு தோணு சேரி ஓ ஓ ஏ ஓ ஒரு இடத்துலதா அப்டி இருக்கு நாம என்ன பண்ணுவோ எல்லா இடத்துலயு அது நல்லாமே இருக்காதுன்னு அப்டின்னு தோணிடு
சேரி சேரி நம்மளுக்கு குடுத்த நேரம் முடிஞ்சிடுந்தது மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் செரி நாளைக்கி கால் பண்றே